ஹலோ வணக்கம் தோழி கேக்குது கேக்குதுங்களா
கேக்குது தோழி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
நா சாப்ட நீ நலமா
நா நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்களா
நா நலமா இருக்கோ தோழி என்ன சாப்டிங்க சாப்டே தோழி
நா இன்னிக்கு சாம்பார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் இன்னிக்கு வந்துட்டு சாப்பாடு தக்காளி தொக்கு தோழி
ஓகே தோழி
என்ன டாபிக் பத்தி பேசலாம் டாபிக் ஏதாச்சோ
நீங்க நீங்க முஸ்லிம் தான
இல்ல தோழி இந்துதா
ஓகே இல்ல நேம் பாத்து கேட்டேன் இல்ல பிரியாணி எப்டி சேறீங்க அப்படிங்கற சொல்ுவீங்க நினைச்சு கேட்டேன்
எனக்கு வந்து சமைக்க தெரியாது தோழி எல்லாம் அம்மாதான் செய்வாங்க
அப்டீங்களா ஓகே படிப்ப பத்தி பேசுவோமா
ஆ ஓகே தோழி
நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க தோழி
நா பிஎஸ்சி சிஸ் படிக்கிற தோழி
ஓகே ஓகே நீங்க பஃபியூச்சர்ல என்ன எதிர்காலத்துல என்ன ஆகணும்னுு நனைக்கிறீங்க
ம் நான் ஒரு வேலைக்கு போகணும்னு தான் நெனைக்குற
ம்
ம்ம் வேலைக்கு போயிட்டு எனக்கு ஒன்னு எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வக்கிறாங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் குடுக்கணும்
அப்டிங்களா நல்ல பழக்கொ வழக்கம்தா கண்டிப்பாக எதாவது அரசாங்க வேலைக்கு போணுனு ஆசப்படுறீங்களோ
ஆம் ஆமா அப்டி கெடச்சா நல்லதுதான நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்துல வேலை வாய்ப்பு மிகவும் முக்கியமானதுதா இல்லயா
ஆமா தோழி
படிச்சவங்களுக்கு அது கேட்டா கூட வேலையு கெடைக்க மாட்டேங்குது ஒங்க ஊர்ல எல்லா திருவிழா எதாவது நடக்குதுங்களா
எங்க வூட்ல வந்து மூணு வருஷொ திருவிழா போட்டு முடிச்சுட்டாங்க தோழி ரெண்டு வருஷொ கழிச்சுதா போடுவாங்க இனி
வருஷ வருஷொ திருவிழா கெடையாதுங்களா
பத்து வருஷொனா எங்க ஊர்ல எப்படின்னா மூணு வருஷதா மூணு வர்ஷொ போடுவாங்க அப்பற ரெண்டு வருஷொ விட்டு அப்புறம் போட்டா அஞ்சு வருஷொ இல்லனா மூணு வருஷொ
ஓ சரிங்க தோழி எங்க ஊர்ல வந் ந்து வர்ஷ வருஷொ திருவிழா நடக்கு ரொம்ப ஃபேமஸா ரொம்ப பிர ரபலமா இருக்கு திருமழாங்கிறது எதெதோ ஊர்ல இருந்து சுத்துறில இருந்து வருவாங்க நல்ல செலப்ரேட் பண்ணுன நல்லா இது பண்ணுவாங் கொண்டாடுவாங்க
ஆஹ் திருவிழால என்னன்னளா இருக்கு என்னல்லா விப்பாங்க கடல் ராட்டணொல்லா இருக்குமா
உ நெறைய இருக்கு அதுக்குன்னு தனியா ஒரு எடொ இருக்கு ராட்ணம் விளையாடுறதுக்குன்ட்டு ஊ ஊரு வர தொடக்கத் துலே இருக்கு தேர் வந்து பெரிய தேரு தேர் காலைல முடுஞ்சுடுச்சுன் வச்சு கோங்கள அடுத்த நா அனைக்கு சாய்ங்காலொ தேரு அதுக்கப்பறொ ஒரு வாரங் கழிச்சு தெப்பம்னு ஒன்னு நடக்கு அன்னைக்கு ரெண்டு நாளு ராட் னோ நடக்கு நல்லாருக்கு
ஆஹ் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா தேர் ஊர் கோலோ வரும்போதுல்லா டேன்ஸு வைப்ஸ்ல்லா இருக்குமா
எங்க எ எங்க ஊர்ல எப்டி இருக்கும்னா ரொம்ப பேமஸான கோயில்கள இடநெருக்கடி ரொம்ப அதிகமாருக்கு ஆள் நடந்து போறதுக் க்கே ரொம்ப செரமமா இருக்கு அந்த மாரி இக்கு தேர் முடிஞ்சிருச்சுன்னா கொ கொஞ்சொ இதா எடவசதி அதிகமா இருக்கு அப்படி இல்லன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கதால அந்த மாரி எது இது பண்ண மாட்டாங்க நல்லா பக்தியா சாமி கூடயே போயிட்டு அப்டியே இது முடிச்சுட்டு சாயங்காலொ போல கடவீதி போயி நல்ல கொழந்தைங்களுக்கான தேவையான பொருள் எல்லா வாங்கிட்டு ராட்டணொல்லா சுத்திட்டு அதுக்கப்பறொ அங்க இருக்கிறதெல்லா பாத்துட்டு நைட் அதுக்கு இரவாயிரு ஆனா என்ன நல்ல அன்னதான ச சாப்புடுலா திருவிழா ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு எங்க பாத்தாலு அன்னதானம் மாருக்கு
நீங்க திருவிழா என்ஜாய் பண்ணுவீங்களா என்ஜாய் பண்ண மாட்டீங்களா
உம் கண்டிப்பா கொண்டாடாம
உஹம்
நீ சொ நீ சொல்றது புரியது ஆ ஆட்டோ ஆடி அந்த மாரிலா எங்க இதுல கொண்டாட மாட்டாங்க ஒரு சில ஊர்லல்லா டான்ஸ் ஆடி அஹ் நடனமாடிட்டுல்லா போறாங்க இல்லையா அந்த மாரில்லா இங்க யாரு இது பண்ண மாட் டாங்க அமைதியா போயிட்டு அந்த ட்ற இதெல்லா இருக்குல்ல கேரளா மெளம் செண்ட மே இதெல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த மாரிலா இப்ப அது அப்டே கேட்டுட்டு இப்டியே போயிட்டு சுத்திட்டு அப்டியே வந்துருவாங்க சாமி கும்மிடுட்டு
ஓகே தோழி ஓகே தோழி
பண்ணுவாங்க ஆனா ஒவ்வொரு ஊர்லயு பொண்ணுங்க நெறைய ஆ என்ஜாய் பண்றா ஆட்டோ ஆடி
ஆமா தோழி எங்க ஊர்ல எல்லா நாங்க என்ஜாய் பண்ணுவோமே
கண்டிப்பா
எங்க ஊர்லல்லா நாங்க என்ஜாய் பண்ணுவோ
இந்த சையிடுல ரொம்ப
தேர்னாலே எல்லாருமே எல்லாமே டான்ஸ் எல்லா ஆடுவோ வெயிப் பண்ணுவோ எல்லாமே பண்ணுவோ
கண்டிப்பா இங்கே எல்லா வெக்கப்படுவாங்க என்ன வளந்துட்டு இருக்காங்க அதனால எல்லா வெக்கப்படுறாங்க
ம் ஓகே தோழி ஆஹ் தேர்ல வந்துட்டு சேரி முட்டாய் எல்லா விக்குமா
உம் எனக்கு ரொம்ப புடிக்கோ தேன் மிட்டாய் தேன்முட்டாய் தானே சொல்றீங்க அந்த கும்பியல குவிய எல்லா கும்பிச்சு வெச்சிரு அடிக்கி வெச்சிருப்பாங்களே அத தானே சொல்றீங்க
ஹம் சேரி முட்டாய்
ஆ எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அதுல வந்து இது இருக்கோ இல்லையா அது பேரு என்ன மைசூர் பாக்கு வந்து ஒரு மாரி கல்லு மாரி வெச்சிருப்பாங்க அ
கடிக்கவு முடியாதே சாப்ட அவ்ளோ இனிப்பா இருக்கோ கடிக்க முடியாம இருக்
அது ரொம் ரொம்ப கெடைக்க ரொம்ப அரிதான விஷயம் தானே என்னைக்கோ ஒரு நாள் ரொம்பல்லா அதிகமால்லா எடுத்துக்க முடியாது சும்மா ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கணு
ஆமா தோழி
அந்த மாரி எடுத்துக்கறது கொஞ்சோ நல்
வேற எதாச்சு தோழி
புரியலங்க
மேரஜ் அயிச்சா
ஆஹ் எனக்கு கல்யாண ஆயிடுச்சுங்க
ஆஹ் ஓகே தோழி கொழந்தைங்களா இருக்கா என்ன பண்றாங்க
எங்க பொண்ணுங்க இந்த வருஷம் வந்து டென்த்து
உங்க கூட பிறந்தவங்க
க்கங்க
ஆஹ் ஓகே அ தோழி அண்ணம் காவ அண்ணங்க
எல்லா ரெண்டு அண்ணன்களுக்கு எல்லாத்துமே திருமணம் ஆயிடுச்சு
ஓகே தோழி உங்க அப்பா அம்மலாம் வந்து பாப்பாங்களா உங்கள இல்ல நீங்க போய் உங்க அப்பா அம்மாவே பாப்பீங்களா
போய் பாப்பா இந்த வருடம் வந்து எங்கேயுமே போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா பாப்பா பெரிய கிளாஸ் படிக்கிறதால நாங்க எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருக்கு
கால் பண்ணி பேசுவீங்களா
ஆஹ் அத மேயும் தொலைபேசி வழியா பேசிட்டுதான் இருப்போம் அது இல்ல பிரச்சனை இல்ல அவங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பாங்க நாங்களும் பேசுவோம்
ஓகே தோழி அங்க உங்க உங்க உங்க உங்க வீட்டுல இருக்கும் போது எப்படி இருந்தீங்க இங்க வந்து எப்படி இருக்கீங்க
அங்கேயும் நல்லா இருந்தது கல்யாணம் ஆற முன்னாடிே ரொம்ப அதுவும் ஒரு ஒரு சுதந்திரமா இருந்தது இப்ப ரொம்ப என்ன சொல்லற பக்குவப்பட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்மளுமே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா
பெட் அனிமல்லா வளர்க்கிறீங் இந்தா
இல்லைங்க அந்த மாதிரிலாம் வளர்க்கல ஏன்னா எங்க எதுல வளர்க்க முடியாது
சரி உங்க பாப்பா டென்த் முடிச்ச உடனே எந்த ஸ்கூல் சேர்கணும் ஆச உங்க பாப்பா வா அப்ப என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆச
எங்க பக்கம் வந்து செவிலியர் படிக்க வைக்கணும்னு ஆசங்க
ஓகே தோழி ஒரே பாப்பா மட்டும்தானா தோழி
இல்ல பையன் இருக்கா அவங்க வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க எட் படிச்சுட்டுராங்க
டென்த் சொல்றீங்க எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க
அவங்க நானூத்தி ஐம்பதுக்கு மேல எடுக்கணும்னு ஆசப்படுறோம்
ம்ஹூம்
ரொம்ப அதிகமா இது பண்றது இல் எடுக்கறது எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரும் கட்டாயப்படுத்துனா அவங்களுக்குல்லாம் புடிக்க மாட்டேங்குது
ஓகே தோழி
அதனால அவங்க விருப்பத்த பேர்ல விடுறது ஆமா காலையில ஆறு மணி க்கி டியூஷன் போயிருவாங்க ஈவினிங் சாயங்காலம் வந்து படிச்சுதான் ஆகணும் அஹ் அவங்க வீட்டு படம் குடுக்கறதே ரொம்ப அதிகமாதான் இருக்கும்
ஆமா தோழி
ஆஹ்
ஓக்கே தோழி செடி எல்லாம் வளர்க்குறீங்களா பக்கத்துல முன்னாடி வீட்டு வாசல்ல மரம் அதெல்லாம் இருக்கா தோழி
ஆஹ் இருக்குங்க நெறையவே இருக்கு
என்னென்ன மரம் இருக்கு என்னென்ன செடி வளர்க்குறீங்க
ரோஸ் அத ரோஜா அஹ் லே அடுக்கு மல்லிகை இதெல்லாம் இருக்கு
இட்லி பொடி
அப்பறம் இயற்கையா கடைக்கக்கூடிய செடிகள் கூட இருக்கும் ஆ அதெல்லாம் கட்டுவே
எல்லாம் கட்டுமே கட்டுவீங்களா
ஓரளவு அடிப்படையா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே தெரியும்
ஓகே தோழி உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலக்கு போறாங்க எல்ல தோழி
அவுங்க வந்து
ஓகே தோழி
ஒரு த ஒண்ணாவது மூணாவது கத்தல
தோழி நீங்க பேசறது கேட்க மாட்டேங்குது
கமா
தோழி நீங்க பேசுறது கேட்க மாட்டது கொஞ்சம் லவுடா பேசுங்க ஹலோ தோழி ஹலோ தோழி
பேசுறதே கேக்க மாட்டேது தோழி கொஞ்சம் லவுடா பேசுங்க
நான் சத்தமாதா தோழி பேசிட்டு இருக்கேன் நீங்க இருக்கற எடத்துல எதுவும் டவர் பிரச்சனை இருக்குங்களா
அப்படியில்லா எதுவு இல்லத் தோழி
ஓகே மிக்க நன்றி நன்றி
ம்